ஓ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ
சொல்லு
என்னா சொல்றது ஹலோ
ம் ம் ஸ்கூல் டேஸ் பத்தி சொல்லுங்க
ஏ ஸ்கூல் டேஸ்சா
ம்
ஏ ஆ ஆ ஏ ஸ்கூல் டேஸ்னாலு நா வந்து
ம்
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது நீ என்ன சொல்ல வரேன்ற ஒரு க்யூரியாசிட்டில அப்டி உட்கான்ருக்கே சொல்லு ஆமா
ஓஹோ தட்ஸ் குட் நா வந்து ஜாலியா இருப்பே ஸ்கூல்லெல்லா எப்பமு வந்து ஆக்டிவாவே இருப்பே செரியா எக்ஸு ஆமா எக்ஸாம் ஹால்லல்லா பிட்டு அடிச்சு மாட்ருக்கே
நா வந்து எக்ஸாம் ஹால்ல அ சொல்லி குடுத்து மாட்டியிருக்கே அதுக்கப்றோ பிட்டு அடுச்சு ஆ கிட்டத்தட்ட மாட்டியிருப்பே ஆனா வந்து எப்டி எப்டியோ தப்பிச்சுட்டே நான்
ஸ்போர்ட்ஸ்லெல்லா இருக்கே ஃபுட் ஃபால்ல போய் கோல்கீயா இருந்துருக்கே
அப்டியா எங்க ஸ்கூல் எல்லா வந்து அ ஸ்போர்ட்ஸ்னு ஒன்னே இருக்காது பொண்ணுங்கல்லா வெளையாடவே கூடாதுன்னு சொல்லிருவாங்க
லூஸா உங்க ஸ்கூலு
இங்க எங்க ஸ்கூல் வந்து எப்புட்ருக்குன்னா குட்டியூண்டு குட்டியூண்டு க்ரௌண்டு நீ வேணா உங்க
ன்டு க்ரௌண்டு
ஆமா ஒன்னு ஒன்னோட ஃப்ரெண்ட்டு இருக்கால்ல அவள்ட்ட கேட்டுப்பாரு அவ சொல்லுவா குட்டியூண்டு தா இருக்கு
ஆ அவளு அந்த ஸ்கூல்தா படிச்சாளா
ஆமா
ம்
அவ எ நல்லாவே இருக்காது க்ரௌண்டு க்ரௌண்டு் குட்டியா இருக்குறதுனால அவ்ளோ இது இருக்காது மத்தபடி அ எப்டினா அ பசங்க போய் வெளையாட்ற அளவுக்குதா இருக்கு பசங்களுக்கு வெளையாட்லா அவ்ளோதா மத்தபடி அ நீங்க எப்டி வெளையாடி றீங்க பசங்க ஒரு பக்கோ பொண்ணுங்க ஒரு பக்கோன்லா வெளையாடுவீங்கல்ல
னோ நாங்களு வெளையாடுவோ
ஆ அந்த மாரி அந்த மாரி எல்லா வந்து இங்க வெளையாட முடியாது பசங்களுக்கு மட்டு வெளையாட முடியு அவ்ளோதா
சோ ஜாலியா இருக்குதுன்ன அப்பதா பாய்ஸ் குடுக்கலா சேர்ந்து வெளையாண்டா ஜோக்கா ஜாலியா ஃபன்னா இருக்கு
நீங்க பா நீங்க பாய்ஸ் கூட வேற வெளையாடுவீங்ளா
ஆமா நாங்கல்லா வெளையாடுவோ பாய்ஸ் கூட புட் ஃபால் வெளையாடுவோ அவுங்க கூட அப்பறோ சும்மா நம்மளுக்கு எனக்குல்லா கிரிக்கெட்டே தெரியாது ஆனா சும்மா அவுங்க கிட்ட போயி ஏ பேட் குட்றா நா அடிக்குறே நா அடிக்குறே அப்டின்னு சொல்லி அவுங்க பௌலிங் பண்ணுவாங்க நா பேட்டிங் பண்ணுவே
அ அந்த மாரியெல்லாம் பண்ணா தோரத்தி விட்டுருவாங்க எங்க ஸ்கூல்ல நாங்க எப்டின்னா எ நாங்க எப்டின்னா பசங்க போய் வெளியே விளையாடுவாங்க நாங்க
உம்
அ உள்ள இருந்து ஏ கிளாஸ்ல்ல பாட்டோம் கொண்டாட்டோம்னு அப்டியே ஆடிட்டு இருப்போம் அததான் நாங்க பண்ணுவோம் ஆமா ஆனா வந்து என்ன பாட்டு பாடுவோ நல்ல சத்தமா பாட்டு பாடுவோ
ஒரு நாளு என்னாச்சு தெரியுமா எங்க எங்க ஸ்கூல்ல எக்ஸாம் வந்து நாங்க எழுதிட் இருந்தோ சரியா
ஆ
ஆ ஏ ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பொண்ணு என்ன வந்து பிட்டு எழுதி தர சொன்ன எக்ஸாம் முன்னாடி சரியா எழுதி நா குடுத்தே அந்த கொஸ்டினு வந்துருச்சு
ஆ
அவ எழுதுன அப்றோ எனக்கு பாஸ் பண்ணிட்டா சரியா
ஆ
நா வந்து அந்த கொஸ்டின அந்த பேப்பர் பிரிச்சி எழுதிட் இருக்கே
உம்
பின்னாட்ல இருந்து சார் பாத்துட் இருக்காரு அது கூட ஐயோ அது கூட தெரியாம மாந்துட்டு இருந்துட்டே அப்றோ அந்த சார் என்ன பண்ணாருன்னா அந்த பிட் பிட்டு பேப்பரயு என் மெயின் ஷீட் கூட பின் பண்ணி குடுத்துட்டார் அப்றோ என்ன பண்றது அப்றோ என்ன பண்றது ரீ எக்ஸாம் ரீ டெஸ்ட் இல்லல்ல ரீடெஸ்ட் எழுதுனோ மறுபடியு எச் எம் பக்கத்துல உக்காந்து பிரின்சபல் பக் உக்காந் எழுதுனோ ஐயோ அதெல்லா வந்து மறக் முடியாதுதா அந்த மொமண்ட் இல்ல இது ஸ்கூல்ல பண்ணதெல்லா ஜோக்குதா பாத்தா கிரிஞ்சு மாரி இருக் ஐயோ இப்டில்லாமா நாம பண்ணோ ஐயோ
ஆனாலும் நம்ம நம்ம வந்து பிட் டடிச்சு மாட்டலன்னா கூட அது அவ்ளோ பெரிய மெமரியா இருக்காது மாட் ட்டிட்டோனா
ஆ மாட்டி என்ன அது வந்து அதெல்லா ஒரு இது போய் எச் எம் ரூம் போய் அவங்ககிட்ட திட்டு வாங்கி அது திட்டும் போது எனக்கு சிரிப்பு வந்துரு சிரிச்சுட்டு ஐயோ சீரியஸா அவங்க வந்து திட்டிட்டு இருப்பாங்க அப்டி இப்டி அப்டின்னு
ம்
நம்ளு நம்ளுக்கு எங்க அறிவு இல்ல ஒ நம்ளுக்கு கெல்லாம் சூடு சொர்ணயே இல்லயே அப்டியே கும்ச்சுட்டு சிரிச்ஸ்ட்டு வந்துருவே அவங்க திட்னா எனக்கு சே
ஒரு தடவ என்னாச்சு நாங்கல்லா இதே மாரி பசங்க வந்து வெளிய வெளயாண்டுருக் நாங்க என்ன பண்ணோம் அ பாட்டு பாட ஆரம்பிஸ்டோ சரியா எப்போ டென்த் ஸ்டாண்டர் ஸ்டாட்டிங்ல டென்த் ஸ்டாண்டர் ஸ்டாட்டிங்ல எங்களுக்கு முன்னாடி செட்டுல வந்து மூணு பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க அவங்க வந்து அந்த கடுப்புல இருக்காங்க பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாரு இவ்ள படிக்க வைக் நீ எப்டி ஃபெயில் ஆனாங்க அப்டின் சொல்லி ஒரு இது இருக்காங்க நாங்க அந்த டைம்ல உக்காந்து அதாவது அடுத்த நாளே நாங்க நாங்க வந்து கிளாஸ்குள்ள இருக்கற அடுத்த நாள் வந்து தமிழ் எக்ஸ் ஸாமு என்ன ஒரு மிட்டம் எக்ஸாம் அப்டி என்னமோதா நாங்க உள்ள உக்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தோ நல்லா கத்தி எல் எல்லாரு சேந்து நல்லா கத்தி பாட்டு பாடிட்டு இருந்தமா என்னாச்சு என்னது பிரின்ஸ்பலு அதாவது பிரின்ஸ்பல் எங்க பிரின்ஸ்பல் கேபினுக்கு பக்கத்துலதா எங்க எங்களோட இது இருக்கு க்ளாஸ் ரூமு நல்லா கத்தி பாடி பிரின்ஸ்பல் வந்து எல்லாத்தையும் புடிச்சு நல்லா திட்டு ஏ என்னம்மா பாட்டு பாடுனீங்கன்னு கேட்டாங்க யாரு வாய்வே தொரக்கல ஒரு புள்ள போய் என்ன பண்ணி நா வாயவே தொறக்கல ஒரு புள்ள எங்க மேடம்ட்ட போய் மேம் கதை போமா பாடனோம் மேம் அப்டின்னு சொல்லி சொல்லிறிச்சு
ஆ
மேமு கதைப்போமாவா என்ன இங்க கத ச்சுட்டு இருந்தாலா வேலைக்கு ஆவாது படிக்க வேண்டாமா அப்டி இப்டின்னு சொல்லி ஐயோ ப பலி எடுத்துட்டாங்க அதுக்கப் ப்பரோ இதுவு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி இருக்கிற செட்ல ஒரு அக்கா வந்து நல்ல மார்க் எடுத்தாங்க ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ என்னமோ அப்போ அந்த பொண்ணல்லாம் வந்து ஆட்டோ ஆ ஆட்டோக்கு வெயிட் ஏனா ஆட்டோக்கு வெயிட் பண்ற டைமு கூட அவங்க படிச்சாங்க அதனாலதா அவங்க அச் சீவ் பண்ணாங்க நீங்க இன்னி இப்டி பாட்டு பாடிட்டு இருந்தா எப் எப்டி மார்க் வரும் அப்டி இப்டின்னு கேட்டு
ம்
அதுக்கப்பறம் பார்த்தா எங்க செட்ல எல்லாரையும் அதன விட மார்க்கு நாங்கல்லாம் அவங்கள விட மார்க்கா அதனால கொஞ்சோ அவங்க பேசினதுக்கு நம்ம சாதிச்சு காட்டிட்டோமென்னு இருன்ச்சு
அவ்ளோதா அவங்க மூஞ்சியில வந்து கறி பூசியா
கரிய பூசியாச்சு அவங்க வந்து போர் சிக்ஸ்டி த்ரீ தான் வந்து ம் ஃபர்ஸ்ட் மார்க்கு அவங்க செட்ல
ம் ம்
எங்க செட்ல வந்து ஆம் போர் போர் சிக்ஸ்டி போர் சிக்ஸ்டி வந்து சிக்ஸ்து ராங்கு எனமோ அதுக்கு முன்னாடி அவ்ளோ ரேங்க் இருக்கு எல்லாம் சூப்பர் சூப்பர் மார்க்கு அன்னால
எங்க ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு வந்து ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்வோ ஃபைவ் எயிட்டியோ சம்திங் சைன்ஸ் குரூப்தா சைன்ஸ் குரூப்தா அவ வந்து நல்லா படிப்பா பயலஜி அந்த பைய டுவன்டீஸ் க்ளர்னிங் தா ஆமா பையன் அவன் வந்து படிச்சிட்டே இருப்பான் இப்ப வந்து அந்த இந்த காலேஜ் தெரியுமா அந்த காலேஜ் வந்து அந்த பேர் மறந்துட்டன் அது ஒரு நல்ல காலேஜ்ல வந்து ஃப்ரீயா கிடச்சிருச்சு
இங்கே தானா நீ படிக்கிறிய அந்த ஊர்ல தானா
ஆ அங்கதா
ம் அந்த டாப் காலேஜா பாப் காலேஜ்யில்லயா ஆ அங்கயா
ஆமா
வேற லவல்
ம் அவனுக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆவனும் இது
சயின்டிஸ்ட் ஆவணும்ண்ணா
ஆமா அவனுக்கு வந்து நெறய்ய நெறய ஒரு நா பிரைன்ன வந்து நெறய யூஸ் பண்ணுவான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணு ஐ மின் மிட்ட மு ஆஃபலி ஆன்வல் இதெல்லத்தயும் பைவ் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணிடுவான் நல்லா படிப்பான் உம்
நம்மல்ல நால்ல பாஸ் ஆவுறதுக்கே பாடுபடுவன்
ஏய் ஃபைவ் ஹண்ட்ர் மேல வா ஃபைவ் ஹண்டரட் மேல வாங்கிட்டே
ஏய் பப்ளிக் எக்ஸாம்குள்ளா உக்காந்து மாங்கு மாங்குனு படிப்பே மத்த எக்ஸாம்ல எழுத்தலாம் படிக்கவே மாட்ட
ம்
பப்ளிக் எக்ஸாம் உக்கான் மாங்க் மாங்குன் படிச்சிட்ருப்ப
மாங்கு மாங்குனு படிச்சிட்டு இருக்கனு இல்லயா உம்
அப்பி எல்லா போச்சு ஜாலியா இருந்தது அதெல்லா நெனைச்சி பாத்தா
ஸ்கூல் லைஃப் இல்ல
இப்போ கூட நா வந்து எடுத்து பாக்கலான் பாத்தா ஏ இப்ப வந்து நாங்க புது ஃபோன் வாங்கிட்டோ பழைய ஃபோன் என்ன ஆயிடுச்சு பழைய ஃபோன்ல தா எல்லா ஃபோட்டோசு வீடியோஸ் நாங்க எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கு பழைய ஃபோன் என்னாச்சி டிஸ்பிளே போயிருச்சு அனால டியே அங்க செத்து கடக்குது இப்ப புது ஃபோன் தா யூஸ் பண்ணிட்டு இருக்கோ நா அடிக்கடி ஹைலைட்ஸ் எல்லா வச்சிருக்க இன்ஸ்டால அது மட்டு எடுத்து பாக்குவ ஆனா வந்து நெறைய ஃபோட்டோஸ் எல்லா இருக்கு அதெல்லா பாக்கணும் இருக்கு ஆனா வந்து பாக்க முடியில
ஏ பாக்க முடில
அதா அந்த போ னுதா எல்லா இருன்ச்சு சேரி நா ஒ பத்து நிம்ஷ கழிஞ்சா நா கூப்புட்றே
ம் செரி
ஆ
ம் சேர் வெக்கிட்டா
ஆ சேரி
ஆ
கட் பண்ணவே முடியில
ஆமா